மாலை வணக்க
மாலை வணக்கம் சகோதரி இரவு வணக்கம் ஆக போகுது சகோதரி
ஆமாங் தோழி
என்ன பண்றிங்க சகோதரி நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க தோழி வீட்டில் எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி
ம் இங்க எல்லாருமே நல்லாருக்காங்க சகோதரி உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்கங் தோழி
சேரிங்க சகோதரி உங்க சொந்தக்காராங்களா நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி
சேரிங்க சகோதரி உங்க ஊர்லல்லா திருவிழாலா எதாச்சு நடக்குங்ளா நடந்துச்
ஆமாங் தோழி இப்ப பாத்தீங்ன்னா மாரியம்மன் திருவிழா ஒ நடந்ததுங் தோழி கடைசியில இப்ப மாரியம்மன் திருவிழா முட் மட்டு பாத்தீங்க அப்டின்னா எங்களுக்கு அஞ்சு நாள் நடக்குங் தோழி
பரவாயில்லைங் சகோதரி நல்லா உங்களுக் ஒரு
ம் கிராமோங்கவு கொஞ்ச நல்லாருக்குங்தோழி
சேரி ஆமா சகோதரி கிராமத்துலதா சகோதரி இந்த மாரி திருவிலா பண்டிகைன்னா நமக்கு நல்லாருக்கு மத்தபடி நகரத்துல வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து சந்தோஷோங்கிறது இருக்காது சகோதரி எதோ சம் எதோ திருவிலா நடந்துச்சு அந்த மாரி போயிரு சகோதரி
ஹலோ தோழி
அப்பறோ சகோதரி உங்களுக்கு எதாச்சு பொழுதுபோக்கு
ஹலோ தோழி கேக்குதாங் தோழி ஆ கேக்குதாங் தோழி
ஆ கேக்குதுங்க சகோதரி ஆ கேக்குதுங் சகோதரி உங்ளுக் கேக்குதுங்களா
கேக்குதுங் தோழி ஆ பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங் தோழி கிராம பக்கத் கிறன் கிராம பக்கத்துல்லலா அஞ்சு ஆறு நாள் ஆட்டோ நடக்குங் தோழி பட் நகர செய்ட்ல இப்டி நடக்குமான்ட்டு தெரியலங்
ஆ ஆமா ச இல்லைங் சகோதரி இருந்தாலுமே பாருங்க இந்த தீ ப பொங்கல் டைம்லல்லா பாத்தீங்கன்னா சகோதரி கிராமத்து பக்கோ தா சகோதரி நல்லா கலர்ஃபுல்லா கோலாகலமா பண்டிக நடக் ம் ஆனா நகரத்து பக்கலா வந்து பொங்கல்ன்னா மொத பொங்கல்னா மொதல் பொங்கல் அன்னைக்கு இப்ப நாங்கெல்லா அம்மா வீட்ல இருக்குபோது சகோதரி பொங்கல்னு சொல்லுவாங்க காலையில எந்திரிப்போ பொங்கல்னா அப்ப அந்த காலத்து என்ன பன்னாங்க அழகா பொட அழகா நம்ம டிரெஸ்ல்லா ப ட்ரெடிஷ்னல்லா வந்துட்டு பாரம்பரிய ட்ரெஸ் தா நம்ம போட்டுட்டு வே ம வாசல் பொங்கல்ன வாசல்லதா பொங்கல் வச்சு சாமி கும்புடுவாங்களா ஆனா இப்ப பாருங்க இப்ப எல்லா வந்து அம்மாவுக்கு எங்க அம்மா எல்லா குக்கர்ல வச்சு பொங்கல முடிச்சுருவாங்க வச்சு சாமிக்கு படையல போட்டு சாமி கும்பிட்டு சாப்ட்டே முடிச்சிருவோ நாங்க காலைலயே
ஓகே செரிங்க செரிங்க தோழி நீங்க பொங்கல் வெக்கிறதா கேஸ்லதா வெப்பீங்களா தோழி
ஆம சகோதரி அங்க வந்து நகரத்து பகுதிய சகோதரி நாங்க இருக்கது அதனால வந்துட்டு நம்ம வந்து வெளியல்லா மண்ணு கூட்டில வைக் க முடியுது சகோதரி அதுக்ல்லா ஒத்துக்க மாட்டாங்க
சரிங் தோழி சரிங் தோழி
ஆனாலு நம்ப வந்துட்டு நம்ப நம்ப வீட்டுக்குள்ளியே நம்ப வந்துட்டு ஒண்ணு இந்த பொங்கல் பான இருக்குல சகோதரி சிங் சில்வர்
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
அந்த மாரி பானையில வந்து நாங்க பொங்கல் வெப்பொ சகோதரி அப்பிடி இல்லேன்ன குக்கர்ல வந்து பொங்கல் வெ கு ச படயல் போட்டு சாமி கும்ரோ சகோதிரி நாங்க
சரி சரிங் தோழி எங்க சைட்லல்லா பாத்தீங்கின்னா இந்த மண்ணுல கீழேயே பறிச்சிருவாங்கங் தோழி வெறகுல பொங்கல் வப்பாங்கங் தோழி
ஆ அது வந்துட்டு இன்னொன்னு அந்த மாட்டு உங்ககிட்ட மாடல்லா இருக்கா சகோதரி மாடு கண்ணுக்குட்டி எல்லா இருக்குங்களா
மாடெல்லா இல்லைங் தோழி வெறு ஆடுதாங் தோழி இருக்கு ஆடு கோழிதாங் தோழி இருக்கு
சேரிங் சகோதரி மாடு இருந்துச்சுன்னா மாட்டு பொங்கல் தா சகோதரி கிராமத்து பக்க நல்லா
ஆமாங்க தோழி நாங்ளு மாட்டு பொங்கல் கொண்டாடுவோங்க தோழி
ஓ ஆமா சகோதிரி நீங்க வந்து இந்த விவசாய பண்றீங்க அப்பிடிங்கு போது உங்களுக்கு எட அந்த மாரி இருக்கு
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
நல்லாருக்கு
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
நா வந்து நா வந்துட்டு மாட்டு ஆமா சகோதிரி நா வந்துட்டு இந்த மாட்டு பொங்கல் வந்துட்டு என்னோட ப்ரெண்டோ ஃப்ரெண்டு வீட்டுல தா சகோதிரி நடந்துச்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பதா சகோதிரி நா போய் பாத்த மாட்டுப்பொங்கலு இவ்ளோவு வந்து நல்ல கோலோகலமா இருக்குங்குறது அன்னக்கிதா சகோதிரி தெரிஞ்சிது ஆனா அதுக்கான வேலப்பாடுங்குறது வந்து கொஞ்ச அதிக தா சகோதிரி நமக்கு
ஆமாங் தோழி ஆமாங்க வேல அதிகமா இருந்தாலு மன நிம்மதி கிடைக்குது இல்லேங்க தோழி
சகோதிரி ஆனா வந்து மாட்டெல்லா நம்ம குளிப்பாட்டி மாட்டுக்கெல்லா அன்னக்கி அழகுபடுத்தி கலர் பொடி பூசி லேட்டா வந்து சாமி க் பொங்க வச்சி நம்ம சாமி கும்பிட்டு முடிக்குறதுக்கே எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சி சகோதிரி ஆனா அது ஒரு வந்து கொஞ்ச நல்ல கலகலனு எல்லா தோட நம்ம செய்யவு நமக்கு வந்து வேல செஞ்சிட்டு சாமி கும்பிடவுனு வந்துட்டு வேல நமக்கு மன நிறைவாவே இருந்ச்
ஆமாங் தோழி ஆமாங்க தோழி மாலைதாங் தோழி இதுக்கு பொங்கல் வப்பாங்க மாலை பொங்கல் வச்ட்டு வெண் பொங்கல் தாங் தோழி இதுக்கு வப்பாங்க
ஆ இல்ல சகோதிரி ரெண்டுமியு ஆ வெண்பொங்கலு வப்பாங்க சகோதிரி சக்கர பொங்கலு வப்பாங்க சோ எனா மாட்டுக்கு வந்து வெண்பொங்கல் தா குடு வெண்பொங்கல் தா கொடு ப்பாங்க சகோதிரி சேரி சப்போஸ் யாராச்சி வரவுங்களுக்கு ஏதாச் நம்ம வந்துட்டு சக்கர பொங்கல் குடுக்கறவ வந்து சக்கர பொங்கலு சேத்தே வப்பாங்க
சேத்தி ஒப்பாங்கை தோழி ஆமாங்ஆனா மாட்டுக்கு இதெல்லா குடுக்குறது பாத்தீங்ன்னா வெண்பொங்கல் தா குடுப்பாங்க தோழி சக் கர பொங்கல் குடுக்க மாட்டாங்கன் தோழி
ஆமா சகோதிரி ஏனா மாட்டுக்கு வந்து சக்கர பொங்கல் இதுவரைக்கு சாப்டதுக்கு சாப்ட்டு இருக்காதுன்னு நெனைக்கிறே ஏனா அதி குமனுக்கு மாட்டுபொங்கல் பத்தி தெரிலீங்களா சகோதிரி ஆனா அதிகமா வந்து வெண் பொங்கல் தா சகோதிரி குடுத்துமே நா பாத்
அது வந்து ஒடம்பு சரி இல்லாம போயிருங் தோழி ஆ ஆடுக்கு மாடுக்லா சக்கர பொங்கல்
ஓ ஓ சேரி சேரிங்க சகோதிரி அனால தா வெண்பொங்கல் குடுப்பாங்களா
ஆமாங் தோழி ஆமாங்க தோழி
சேரிங் செ நீங்கல்லா ஆடு கோழி எல்லா நீங்க வந்துட்டு சேல் பண்ணிருவீங்களா இல்ல வளத்து வளத்து வித்துருவீங்களா ச
சேலு பண்ணுவோங் தோழி இல்ல வீட்டுக்கு கரெக் டாருக்கு சேல் சேலு பண்ணுவோ தோழி வீட்டுக்கு வச்சுப் போங் தோழி கோழி எல்லா பாத்தீங்ன்னா நாங்க வீட்டுக்கே கரெக்டா இருக்கோங்க தோழி
ஆமா சகோதிரி நீங்க எல்லா ஒரு கோழி வெட்டீங்னா இல்ல பாதி எல்லா கிளீன் பண்ணது போக மீதிதானே சகோதிரி நம்ம இது
ஆமாங்க தொழி ஒரு கிலோ இது மாரிதாங்க தொழி வரு
ஆப்டி ல்லேங் சகோதிரி நீங்க வந்து ஒரு கிலோ கோழி வெயிட்டு பாத்து எடுத்தாலுமே அது வேஸ்ட் எல்லா போக உங்களுக்கு கால் கிலோ போயிரு நமக்கு அப்டிங்கம்போது மீதி இருக்குற மு க்கால் கிலோ வச்சுதா சகோதிரி நம்ம சமப்போங்ளா
ஆமா ஆமாங் தோழி
ஆ ஆ
நீங்க சண்டே சண்டே நான்வெஜ் தான்னாங் தோழி
ஆ நாங்க சண்டே தொடர்ந்து எடுக்க மாட்டோ சகோதரி தொடர்ந்து எடுத்தாலுமே நமக்கு அந்த அந்த இறைச் ச்சி வந்து ரொம்ப அதிக சத்து நமக்கு வந்து சாப்ட்ட மாரியே இருக்கா புடிக்காது சகோதரி அதனால நாங்க வந்து வாரத்துக்கு மாசத்துக்கு மூணு தடவ எடுப்போ சகோதரி அப்றோ எடையில ஏதாச்சு சாபட்னோ போல இருக் இருந்தா எடையில நைட் டைம் எடுத்துட்டு வந்து சமைப்போ சகோதரி நாங்க
செரி செரிங்க தோழி உங்களுக்கு
தரி நாங்க சிக்கன் தா சிக்கன் எடுத்து நாங்க கிரேவி தா சகோதரி அதிக செஞ்சிருக்கோ மத்தபடி இருந்தாலூ எனக்கு செய் நாங்க அம்மா வீடு வந்து வெஜ்ஜிங்லா சகோதரி இறைச்சிலா அங்க செய்யவே மாட் வீட்ல நாங்க வந்து நண்பர்களோட சேர்ந்து நா பழகிதா சகோதரி நா வந்து இந்த கறியெல்லா நா சாப்ட்டு பழகிட்டு சிக்கன்ல்லா சாப்ட்டு பழகணேன்னா அப்டிங்கு போது அம்மா வீட்ல வந்துட்டு ஒன்லி முட்ட மட்டுதா சமச்சி போட்டு குடுப்பாங்க மத்தபடி இது மாரி நாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரே வி ஏதாவது வேணு நாங்க கடயில கிரேவியா வாங்கிட்டு வந்து வீட்ல தோசையோ சப்பாத்தியோ நாங்க ஊத்தி சாப்ட்டுப்போ இங்கே இங் கணவர் வீட்டுக்கு வந்தது அப்றோ தா நா தனியா சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கே சகோதரி
இது வாத்தல்லா சாப்பிடுவிங்களா தோழி
ஆ வாத்தல்லா நா சாப்ட்டதில்ல சகோதரி ஆனா வாத்து வந்து சிக்கன் மாரியேதா இருக்கூ எ ஃப்ரெண்டு க்ளோஸ் ப்ரெண்டு ஒருத்தீ இருக்கா சகோதரி அவ அவங்க வீட்ல வாரோ வாரோ வார வாரோ அவங்க வீட்ல வந்து வாத்துக்கறிதா வாத்து கொழம்புன்னு சொல்லுவா சகோதரி அவ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கூ வாத்தெல்லா எப்டி சாப்பறேன்னு கேக்கும்போது ஏ வாத்து வந்து சிக்கன் மாறியே தாண்டி இருக் போ சிக்கன் மாதிரியே சாஃப்ட்டா தாண்டி இருக்கோ சொல்லுவா அ ஆனா சொல்லும் போது நமக்கு நல்லாருக் க்கு நமக்கு புதுசா அதெல்லா ட்ரை பண்ணுபோது என்னமோ மாறி இருக்கூ சகோதரி நமக்கு
இல்லங் நீங் தோழி நல்லா இருக்கோ தோழி புதுசா ஆனா நீங்க சிக்கன் ஒரு தடவ நீங்க வாத் ஆமாங் தோழி நல்லா இருக்கோ இட்லியோட வாத்து நல்லா டேஸ்டா இருக்குங் தோழி
சேரிங்க
இட்லிக்கு நல்லா இருக்கோ தோழி ஆனா நீங்க இப்ப பிராய்ரல் கோழில்லா சாப்றீங்களேங்க தோழி அதெல்லா அதவுட அதோடு வாத்து டேஸ்ட்டா இருக்குங் தோழி
ஆமா சகோதரி ஆனா பிராய்லர் கோழி தா சகோதரி சாப்ட கூடாதுதா ஆனா இருந்தாலு நாட்டு கோழி வந்து நாட்டு கோழிய விட நமக்கு இந்த கோழி தா நமக்கு சாஃப்ட்டு நம்ம நாக்குல வேற சுவ வேற நமக்கு பாத்துட்டோங்களா அப்டிங்கு போது பிராய் நா ட்டு கோழி நம்ம எடுத்தோம்னா சகோதரி நமக்கு அது கொஞ்சொ என்னமா ரொம்ப வந்து கரடு மொரடா ரொம்ப ஹார்டா இருக்குங்களா சகோதரி இது மாதிரி கொஞ்சோ சாஃப்டா இருக்க மாட்டேங்கிது அதனாலயே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து புடிக்க மாட்டேகுது சகோதரி நமக்கு அதனாலயே நம்ம என்னிக்காவது தான எடுக்கறோ அப்டிங்க போது மீனு இந்த மாதிரி வந்து சிக்கன எடுத்து சமைச்சுக்கிறது சகோதரி
சொரி சொரிங் தோழி ஆனா மீனுமே நல்லத்தாங் மீன் சில்லி போடுவீங்களா தோழி இல்ல குழம்பு ஊத்து வீங்களா தோழி
இல்ல சகோதரி மீன் நாங்க வந்தது வரைக்கோ எடுக்கல எடுத்ததில்ல சகோதரி ரெண்டே ரெண்டு தடவ மட்டுந்தா சகோதரி கணவர் வந்து கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது சகோதரி பாற மீன் நெய் மீன் வா சாப் சகோதரி நானூ
நெய்மீன் நல்லா இருக்குங் தோழி
ஆமா சகோதிரி மத்தபடி நா வந்துட்டு மீன்ல எனக்கு எப்புடி மீன்ல முள்ள எடுத்து சாப்புட்னே எனக்கு தெரியாது சகோத்ரி மீன் நா சமச்சதே இல்ல கணவர் தா கேட்ருக்காரு பாக்கலா சி சகோதிரி இந்த வாரொந் தா சிக்கன் எடுத்து பிரியாணி பண்ணுது பிரியாணினா ரொம்ப புடிக்குங்ளா நேந் சிக்கன் வாங்கி நம்ம பிரியாணி பண்ணி ஃபிஸ்ஸு ஃபிஸ் பிரை பண்ணிக்கலா அப்டி இல்லாட்டினா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இது பண்ணலானு ஒரு ட ஒரு எண்ண எண்ணத்துல இருக்கே சகோதிரி இன்ன ஞாயித்துக்கெழமனா அவுங்க மைண்ட் மைண்ட் செட் எப்டி மாறுதுன்னு தெரில சகோதிரி நமக்கு
செரி செரிங் தோழி மீன் ட்ரை பண்ணி பாருங்க தோழி மீன் தா இரு
ஆ சேரிங்க சேரிங்க ஆ கண்டிப்பா சகோதிரி ட்ரை பண்றே ஆனா மத்த மீன நம்ப பாத்து நம்ம ஒப்பிடும் போது இந்த பாற மீனு நெய்மீனுதா சகோதிரி வந்துட்டு கொஞ்சொ நல்லா இருக்கு சொல்றாங்க அதிகொ வந்து அதுல வந்து முள்ளலா இருக்காது அப்டின்னு சொல்லிருக்காங்க சகோதிரி
கம்மியா இருக்குங் தோழி வறுவல் நல்லா இருக்குங் தோழி மீன் வறுவல் நல்லா இருக்குங் தோழி
சேரிங்க சகோத்ரி பாக்கலாங் சகோதிரி ஒரு தடவ எடுத்தம்னா கண்டிப்பா நா செஞ்சு பாக்குறேங் சகோதிரி நானு
சேரிங்க தோழி செரிங் தோழி வேற என்னங் தோழி உங்களுக்கு சமைக்கிறதுல ரொம்ப புடிக்கு
வேற வந்துட்டு சகோதிரி நா வந்து கொஞ்சொ இந்த எல்லா எல்லா டிஷுமே கொஞ்சொ யூ டூப்ல கொஞ்சொ பாத்து ட்ரை பண்ணுவே சகோதிரி நானு தனியா வந்து ஸ்பெசிஃபிக் கா புடிக்குங்கறத எனக் புடுச்ச மாரி சாப்பாட்னா கொஞ்சொ ஆர்வத்தோட கொஞ்சொ செய்வே சகோதிரி அதிகமா திங்கிறதுகு எனக்கு அதிக என்ன புடிக் கினா வந்து இந்த தக்காளி சாப்பாடு இந்த கொஞ்சொ இந்த சிக் சிக்கன் வெச்சுக் வெஜிடப் இது எக் ரைஸ்ல்லா இருக்கு இல்ல இருக்குல சகோதிரி அந்த மாரி அதுக்கப்பறொ வந்து வெஜிடபிள் பிரியாணி அப்பறொ டிஃபன்ல வந்து சப்பாத்தி இந்த பரோட் அந்த மாரில்லா செய்யும் போது கொஞ்சொ இன்டரஸ்டடா நா செய்வே சகோதிரி நா அந்த வேலையெல்லா கொஞ்சொ இப்ப லேட்டா செய்யலான்னு கொஞ்சொ சீக்கரமா செஞ்சு முடிச்சுருவே சகோதிரி நான் அதுலலா ஏன்னா நம்ம நமக்கு அடிக் அடிக்கடி வந்து செஞ்சு செஞ்சு பழகுன உணவா சகோதிரி அப்டிங்கம் போது நம்ம வந்து டக்கு டக்குன் நம்ம செஞ்சுற முடியு நம்ப அதுனால புதுசா எதாவ் ட்ரை பண்ணோம்னா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நமக்கு புரியாதுல்ல லேட்டா ஆகு சகோதிரி நம்ப வந்துட்டு நம் நம்ம எப்பயாது நம்ம வந்துட்டு சட்டுன்னு நம்ம சட்டுன்னு சமச்சு முடுச்சொம்னா அந்த உணவு வந்து ம அந்த உணவு சாப்ட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்வாங்க வீட்ல இருக்கவங்க நம்ம பொறுமையா நம்ம பாத்து நிறுத்தி நிதானமா நம்ம செஞ்சன்னா இதென்ன இப்டி இருக்குன்னு சொல்லி த இது வந்து ஏதாவ்து ஒரு கொற சொல்லுவாங்க சகோதிரி நம்ம கிட்ட
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி இல்லைங் தோழி ஆனா நீ ஆ சொல்லுங்க தோழி
நீங்க சகோதிரி சப்பாத்திக்கு வந்து குருமா வக்கிறீங்கள இல்ல சட்னிகிது அரப்பீங்ளா
இது பன்னீர் கிரேவி செய்யலான் இருக்கேங் தோழி
ஓ சேரிங்க சகோதிரி ஆனா பன்னீருக்கு வந்து இது சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்குன் சொல்லுவாங்க சகோதிரி நா ட்ரை பண்ணதுல்ல ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு சகோதிரி ஆனா
ட்ரை பண்ணி பாருங்க தோழி
ஆ உங்களுக்கு உ உங்களுக்கு தெரியுங்ளா
எப்டி ஆ செய்ய தெரியுங்க தோழி மொத வந்து பண்ணீர ஒரு பேன்ல எண்ண ஊத்தி நல்லா வரு த்துக்கணுங் தோழி வருத்ததுக்கு அப் அப்டிங்ளா தோழி அ கண்டிப்பாங் தோழி ஓகேங் தோழி ஓகேங் தோழி நன்றிங் தோழி
இப்போ முடிந்துவிடும் சகோதரி நன்றி ங் சகோதிரி
ஆ நன்றிங் தோழி
ஓகேங் சகோதரி